ஹலோ
ஹலோ
கேக்குதா
கேக்குதா
ஆ கேக்குது
ஓகே எப்டி நண்பர் நல்லா இருக்கிங்ளா
ஆ நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நாம் நல்லா இருக்க எப்டி போது லைப்ஸ் உங்ளுக்கு
ம் எப்போவு போல அப்டே போயிட்டு இருக்கு வீட்ல தா இருக்கே எக்ஸாம்காக பட் இருக்கே அதனால வெளிய எங்கேப்
அப்டிங்ளா ஓ ஸ்டடிஷ்சா
ஆமா ஆமா
காலேஜா ஸ்கூலா
இல்ல நா கவர்மென்ட் எக்ஷம்காக படிச்ட்டு இருக்க இன்ஸ்டியூட் வேனா போயிட்டு வருவ படிக்கிறதுக் காக மத்தபடி வீட்
ஓக்கேன ஓ செரி
நீங்க என்ன பண்றங்க
நா என்னி இங்க ஆபீஸ்ல தா இருக்க
சரி
இனிமேதா இனிமதா வீட்டுக் போனு
செரி செரிங்க நீங்க சொல்லுங்க ஸ்ட்ரீட் புட்ல்லா வந்து நீங்க என்ஜாய் பண்விங்க டெய்லுமே போய்ட்டு வருவிங்களா ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்படதுக்கல்லா
ஆ ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து நெறைய எடத்துக்கு போ மாட்ட ஆனா நம்ம ஏதாவது சின்ன ஒரு ரெஸ்டாரன்ட்க்கு அந்த மாரி எடுத்துக்கு எல்லா போவ அதோட நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டுன் பாத்தா ஆம் ஹெல்த்தியாவே இருக்காதுல
ஆமா
அதுதா எப்டி அவுங்க பண்றாங்க என்ன பண்றாங்களோ அதுல என்னா சேப்பாங்க என்ன செல்ல ஆ நெறைய பேர் அததா சாப்டுறாங்களே நெறைய பேர் அதுதா விரும்பி அததா சாப்றாங்க
ஆமா ஏனா வீட்ல வந்து நமக்கு வந்து சாந்திர நேரத்துல கண்டிப்பா ஒரு சிலக்குல்லா ரொம்ப பசிக்கு வீட்டலா வந்து செக் இது தெரியாது நமக்கு புடிச்சது நம்மளால சாப்ட முடியுமான்னு வேர தெரியாதல அதுனால எல்லாருமே என்ன பண்றாங்கனா நமக்கு புடிச்சது கடையில இருக்கு அப்டின் சொல்லிட்டு பொயிட்டு ஈஸியா ஜாலியா வாங்கி சாப்புட்றாங்க அது சேஃபா இருக்காங்லா யாரு பாக்குறதில்ல பட் வந்து புடிச்சிருக்கு நம்ப சாப்புடுவோ அப்டின்ட்டு சாப்புட்றாங்க
புடிச்சிருக்கு ரைட்டு ஆனா அன்ஹெல்த்தின் சொல்லலா இதே நம்ம வந்து வீட்லயே நம்மளே செஞ்சு சாப்ட்டா அதே புடிச்சது ஆனா கொஞ்சொ டைம் எடுக்கூ அத எப்டி நம்ம செய்யணு அதெல்லாமேக்கூடோ எல்லாமே யூடியூப்ல கூட இருக்கு நம்ம எப்டி பண்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பு இப்ப பானி பூரியே வச்சுக்கோங்க எப்டி பண்ணணுன் தெரியுல்ல பதிலே இல்லாம இருக்கோ அப்ப கூட ஏ வெளிய போறாங்கன் தெரில
ஏனா வெளியப்ப நம்ம செஞ்சோன் வச்சிக்கோங்ளே அந்த ருசி வருமான் தெரியாது கண்டிப் பா ஒண்ணு புளிப்பா இருக்கு இல்லனா காரமா இருக்கு ஒரு மாரி இருக்கு வீட்டுக்குள்ளயே அடைஞ்சிருக்க பெண்களுக்கோ சரி ஒரு சிலர்க்லா வந்து எப்பொடா நம்ம வெளிய போவோ அப்டின் சொல்ட்டு தோணூ அந்த நேரத்துல வெளிய போனாங்க அப் டினா நமக்கு புடிச்சத அவங்க வாங்கி சாப்டுவாங்க அந்த மாரிதா ஒரு சில வெளிய வந்து தின்பண்டங்கள்லா வாங்கி சாப்புட்றாங்க அது சேஃபே இல்லனாலு பரவால்ல நம்ம சாப்புடுவோ நம்ப வெளிய போவோ அப்டின்ட்டு ஆர்வத்துல போறாங்க நீங்க ஆ வீட்ல இருக்கவங்களா கூட்டிட் போவெங்ளா வெளிய எதனா சாப்புட்றதுக்கு இல்லன் நீங்க மட்டுதா பொயிட்டு வருவிங்களா
ம் நா தா போவே நெறைய வந்து சேட் ஐட்டம் வச்சு சாப்புடுவே
சரி சரி பானிபூரி பேல்பூரியிலா சாப்டுவீங்ளா
எப்டிதா அவங்க செய்றாங்கனு கூட ஒரு வாட்டி நா கேட்டனே எப்டிதா நா செய்விங்கன்னு ஆனா எதுமே சொல்ல மாட்றாங்க கரெக்டா அந்த அந்த ருசி மாரி பண்ற மாரி இருந்தாலு நம்ம ப பண்ண முடியாது அவங்க எப்டிதா பண் என்ன பண்றாங்கன் தெரில ஏனா நா எனக்கு சமைக்கவு தெரியு நல்லா எனக்கு அத சொன்னா நானு சமச்சி எதா நம்மளு பிசுனஸ் ஸ்டார்ட் பண்லா அந்த மாரியு கெடையாரு
முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா எதனா வந்து நாளாச்சு அந்த மாரி போட்டு பாருங்க ஒரு சிலர்லா வந்து தெரிஞ்சவங்க ஆன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லா இருப்பாங்கல அவங்க கேங் குலா அந்த கடல்லா தெரிஞ்சிருந்து அப்டினா அவங்ககிட்ட கேட்டு பாருங்க கேட்டு பாத்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக் கொல
ம் பாக்கணு
நீங்க சமைப்பிங்ளா நல்லா என்னலா சமைப்பிங்க ஏனா எப்பவுமே வந்து பசங்க சமச்சாங்க அப்டினா அது நல்லாருக்குன் சொல்லுவாங்க நானுமே ஏ ஃபிரெண்ட்ஸெலா சமைப்பாங்க ஒரு சிலர்லா ஒன்லி அந்த நெய் சா தொ மட்டுதா எடுத்துட்டு வருவாங்க அந்த மாரி நாக்கூட அது சாப்புட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்குங்க ருசில்லா அல் டிமேட்டா இருக்கு நம்ம என்னதா விழுந்து விழுந்து செஞ்சாலு அந்த டேஸ்ட் வராது ஆனா பசங்க சமச்சாங்க அப்டினா அது நல்லா இருக்கு நீங்க எப்டி சமைப்பிங் க அதனாலதா நானு உங்க கிட்ட கேக்குறே
சமையல் எப்டினா ஒரு பொறும கண்டிப்பா வேணு சமைக்கிறதுல ஆ இப்ப நா வந்து சப்பாத்தி செய்வே அப்பறோ நான்வெஜ்ல பாத்தா மட்டன் சிக்கன் ரெண்டுமே செய்வே ஃபிஷ் கூட பண்ணுவே அப்றோ பொலாவ் கூட செய்வே
சூப்பர்
ஸ்வீட்டு கூட செய்வே
ஸ்வீட்டுமே செய்வீங்களா என்ன ஸ்வீட்லா செஞ்சுருக்கீங்க
ஆ இது கேசரி அப்பறோ பாயாசம்
சரி சரி பரவால்ல நல்லா சமைக்கிறீங்க உங்களுக்கு வர பாட்னர் கண்டிப்பா லக்கி தா நெனைக்கிறே நானு
பாப்போ எப்டி கெடைக்குதுன்
ஆமா கண்டிப்பா உண்மேலயே சொ நா நெறைய கேள்விப்பட்ருக்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட சாப் வச்சுருக்காங்க உண்மேலயே வந்து நல்லா சமைப்பாங்க சாப்பற்றதுக்கு நல்லாருக்கு இந்த பிரியாணிலா கூட சூப் பரா செய்வாங்க கேள்ஸுமே செய்வாங்கன் சமைப்பாங்க தா இல்லன்னு இல்ல ஆனா ஆமா உங்களோடது ஒரு ருசி இருக்கு அதுனாலதா
ம் ஆமங்க
வெளியலா வந்து இந்த பானிபூரிலா வந்து புடிக்குங்க ஆனா நீங்க சொல்ற மாரி ஒரு சில நே நேரத்துல வந்து அது வந்து ஒடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் இல்ல அப்டின் சொல்லிட் டு நா ஒரு சில நேரத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துருவேங்க ஆனா ஒரு சில நேரத்துல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த பரோட்டால்லா நா போனவாரோ வந்து வேணுனே வாண்டடா கடைக்கு போய் நா போய் வாங்கி வந்து சாப்ட்டே அந்த அளவுக்கு கிரேவிங்ஸா இருந்துச்சு சாப்பன்னும் போலவே
ரொம்பா‌ ஒரு மாரி நம்மளுக்கு தோணு சாப்பன்னூனு அது ஏன் தெர்ல ஆனா பரோட்டா நல்லாதா இருக் கு ஆனா நம்ப அதிகமா எடுத்துக்க கூடாது கண்டிப்பா அதிகமா எடுக் கூடாது
கண்டிப்பா அதுக்கு முந்துன வாரமு ஒரு நாள் நா சாப்ட்டுட்டே போன வாரமு நா
ம் வாரோ வாரோ வாரோனா ஓகேங்க அது சாப்பல்லா
இல்ல அப்டின்னு இல்ல அதே பழக்கொ வந்துருச்சுன்னா கூட கண்டிப்பா அது ஒடம்புக்கு வந்து ஆரோக்கியம் இல்லேல்ல மைதா நம கண்டிப்பா ரொம்ப எடுத்துக்க கூடாது சப்பாத்தினால சாப் டற்லா ஆனா சப்பாத்தி எனக்கு புடிக்கும் தா ஆனா அத விட வந்து பரோட்டானா ரொம்பொ புடிக்கு பரோட்டானாவே எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்
ஆமா ஏ அது நீங்க வீட் புரோட்டா கூட செய்யலாமே
கண்டிப்பா செய்யலா ஆமா எனக்கு பரோட்டாவே அந்த அளவுக்குலா செய்ய தெரியாதுங்க சப்பாத்தினா கூட செஞ்சுருவே எ ஃபிரண்டல்லா செய்வா பரோட்டால்லா சொல்லிருப்பா வீட்ல செஞ்ச எனக்கே இருக்காதுடீ அந்தளவுக்கு எல்லாருமே சாப்ட்ருவாங்கன்னுவா எனுக்கு ஆனா அதல்லா செய்ய தெரியாது நீங்க சொல்ற மாரி அந்த பொருமல்லா எங்கிட்ட கெடையாது செய்யறதுக்கெல்லா அதுனால நா சமைக்க மாட்டே சப்பாத்தி வேணா செய்வே எனக்கு அது வேணா செய்ய தெரியு ஒரு சிலல்லா சாப்புட தோணு ஆனா வீட்ல எங்க மம்மிய கேட்டாலோ எங்க அப்பாவ கேட்டாலோ அவுங்களால முடுஞ்சா செஞ்சு தருவாங்க முடியலனா செஞ்சு தர மாட்டாங்க ஆனா எனக்கு சாப்ட புடிக்காது ஏனா அது வந்து எப்டி செய்வாங்கனு தெரியாது நம்மளுக்கு ஹெல்த்தியா இருக்குமான்னு தெரியாது அதுனாலே எதுமே சாப்டாம அமைதியா விட்டுருவங்க எனக்கா தோணுச்சுன்னா நா போய் வாங்கிட்டு வந்து நா சாப்டுவே
ம் சூப்பர்ங்க இந்த மாரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் அந்த மாரிலா போயிருக்கீங்களா
ஆ போயிருக்கேங்க ஆனா வந்து என்னன்னா ஒரு சிலது தாங்க அங்க நல்லார் க்கும் மத்ததெல்லா வந்து அந்த அளவு கு வந்து ருசியே இருக்காது உண்மேலயே நம்ம ரோட்டு கடேலயே நம்ம சாப்ட்டா வாங்கி சாப்
ஆ அது தா அவுங்களே கொஞ்சொ சூ நல்லா செய்வாங்க ரெஸ்டரண்டோட அவுங்க பெட்டரா செய்றாங்க
கண்டிப்பா அதே வெலதா இப்ப எல்லா எடத்துலுமே விக்கிறாங்க வெலைய பத்தி சொல்ல முடில பட் ருசின்னு வந்துச்சு அப்டின்னா உண்மையாலே ஒரு சில ஹோட்டல்ஸ்லா வந்து பெரிய ஹோட் ல்லா நல்லாதா இருக்கு சாப்புடுறதுக்கு ஆனா உண்மையாலே நம்ப ரோட்டு சைடு நம்ப வந்து பாரம்பரியமா இந்த கல்லுல ஊத்தி தோசைய ஊத்தி நம்மளுக்கு வந்து நம்ப கண்ணு எதிர்ல சுட்டு தராங்க பாருங்க அந்த மாரி சாப்ட்டனா எனுக்ஷக்கு ரொம்ப பூடிக்குங்க ஒண்ணு சாப்ட்டாலுமே திருப்தியா சாப்ட்டு வருவே நானு
ம்
இந்ல நெய் தோச அந்த மார்ல்லா சாப்டு போது ரொம்ப சூப்ரா இருக்கு அதுக்கு கறி கொழம்பெல்லா வச்சு நம்ப சாப்ட்டோ அப்டின்னா உண்மையால எப்டி உள்ள போகுதுனே தெரியாது சிக்கன்லா வந்து கிரேவிலா பண்ணும்போது பெப்பர் சிக்கன்லா பண்ணும்போது ரொம்ப புடிக்கு நல்லாவே சாப்டுவே ஏன நா நா சாப்புட்றது நான்வெஜ்ன்னு பா பாத்திங்ன்னா அ மோஸ்ட்டா வந்து சிக்கன் சாப்டுவே ஃபிஷூனா சாப்டுவே மத்ததெல்லா எனக்கு அந்த அளவுக்கு சாப்பிட தெரியாது பேர் கூட எனக்கு ஒரு சிலதுல்லா தெரியாது ஆனா வந்து சிக்கன்ல்லா நல்ல இருக்கு சாப்புட்றதுக்கு ஏன்னா அது ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க அதனால நா கண்டிப்பா மோஸ்ட்டா எப்போ நீங்க என்னென்ன சாப்பிட்ருக்கீங்க நான்வெஜ்லெலா
நான்வெஜ் நா நறைய சாப்பிட்டுருக்கே பிரான் அப்றோ ஃபிஷ்ஷூ சாப்பிடுவே மட்டன் எல்லா சாப்பிடுவே நானு
காட எல்லா சொல்லுவாங்க நா அதெல்லா பாத்ததே கெடையாதுங்க எப்டி சமைப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ்லா சொல்லிருக்காங்க ஆமா
ம்ஹ்ம் ஓகே
என் ஃபிரெண்ட் ஒருத்தி வந்து பாக்கற்துக்கு ரொம்ப லீனாதா இருப்பா பட் அவுங்க வீட்ல வந்து எல்லா நான்வெஜ் எல்லாமே செய்வாங்க போட்டி இந்த பிரானு நீங்க சொல்ற மாரி அப்றோ வந்து காட அதெல்லா சாப்பிட்டுட்டு வந்து சூப்பரா இருந்துச்சுக்கா இப்டி இருந்துச்சு அப்டி இருந்துச்சுக்கா அப்டினுவாங்க
ரொம்ப ஒரு மாரியாகுமே
கண்டிப்பா நாலா அதெல்லா சாப்ட்டதே ஆனா அந்த பிள்ளைங்கல்லா எப்டி இதெல்லா சாப்புட்றாங்க அப்டின்ற மாரி இருக்கு எனக்கு எங்க அம்மாக்கு அந்த அளவு கொஞ்சோ நான்வெஜ்ஜலா சமைக்க தெரியாது பாட்டி வீட்டலல்லா நல்லா சமைப்பாங்க அதனால எங்க அம்மாக்குல்லா என்னைகாச்சு இந்த மாறிலா செஞ்சு தருவாங்ளா நம்ம சாப்டுவோமா அப்டின்னு எனக்கு தோணு
உங்க வீடால அம்மா சமைப்பாங்ளா நல்லா
இல்ல நா தனியாதா இருக்கே அம்மா எல்லா ஊர்ல இருக்காங்க
ஆ ஓகே வேலைக்காக தனியா இருக்கீங்களா சேரி சேரி பரவால்ல தனியா இருந்தாலுமே சமைக்கல்லா கத்துட்ருக்கீங்க இதுவே போது எனக்கு தெரிஞ்ச அவச ரோனு போது நம்மளே நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வேல பாத்தா கரெக்டாதா இருக்கு
ம்
அப்போ நீங்க இருக் எடத்துல எல்லா வந்து உங்களுக்கு புடிச்ச அவுட் சைட் ஃபுட் எல்லா என்னன்ன
அவ்ட் சைட்ல வந்து நா றைய இந்த டம் பிரியாணிதா சாப்டுவே எப்பயாவது ரொம்ப செய்ய முடிய செய்யல முடியலன்னா ஒன்னு வாங்கிடுவே
செரி செரி
இல்லைன்னா பரோட்டா பக்கத்துலயே கட இருக்கு போய் வாங்கி போய் அப்டியே அங்கேயே போய் சாப்ட்ருவேன்
சேரி சேரி பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் வந்து செய்ய ட்ரை பண்றீங்க முடியலன்னா மட்டும் தான் கடையில வெளியே வாங் கி சாப்பறீங்கப் போல செரி செரி செரிங்க உங்க கிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம் ந றைய சாப்பாட பத்திலா நிறைய சொன்னீங்க நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம்